ஹலோ ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலாம்
ம் ஏதாச்சும் நம்ம இந்த ம் அதாவது ஒரு பள்ளி பருவத்துல இருந்து கல்லூரி அ பருவத்துக்கு போகும்போது என்னென்ன இதெல்லா வந்து சமாளிச்சோம் அத பத்தி பேசலாம்
ஆ கண்டிப்பா ம் என்னோட இத நா சொல்ல போனா வந்துட்டு நானு டென்த் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல ஆ டென்த் வரைக்கு ஒரு ஸ்கூல்ல நா படிச்சேன் ஆ டென் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறோ வந்துட்டு அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஏரியாவுக்கு போற மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது அது வந்துட்டு நாங்க வேண்டா எங்க அக்காவு நானு வேண்டா தா சொன்னோம் பட் வேற வழி இல்லாம வந்து ஷிபிட் டாகிதா ஆகணு அப்டின்ற மாரி ஒரு சிட்டுவேஷன் ஆனதுனால அந்த ஸ்கூல வந்துட்டு ஷிப்ட் ஆயிட்டு வேற ஏரியாவுக்கு போயிட்டோம் அதுக்கு முன்னாடி வரைக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் எடுக்கிறது இது என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல அதுக்கப்புறோ அந்த ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறமா நா படிச்ச ஸ்கூல் மாதிரி வந்து அந்த ஏரியால எந்த ஒரு ஸ்கூலுமே இல்ல ச்சு அது ஒரு ச்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கூல பட் நாங்க போன ஏரியால வந்துட்டு அந்த மாரி ஒரு ஸ்டாண்டர்ட்லயோ ஆ ஒரு இதுலயோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலே இல்ல சோ அதனால நா என்ன யோசிச்சேன்னா நம்ம வந்து எனக்கு ஒரு அதுக்கப்புறமா தா தோணிச்சு ஒரு இன்ஜினியரிங் படிக்கலா அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு சோ என்ன பண்ணலா அப்டின்னு என்னோட ரிலேட்டிவ்ஸ்லா அந்த ஸ்டேஜ்லதா வந்து ட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அந்த டிப்ளமோ ஜாயின் பண்ணிட்டு அதுல இருந்து அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் ஜாயின் பண்றா மாதிரி ஆப்ஷன்ஸ்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் ஜாயின் பண்ணாங்க அப்பதா வந்துட்டு எனக்கு தோணுச்சு செரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதே பெரிய விஷியமா போச்சு ரொம்ப கஷ்டமா இருந்து ச்சே எதுக்கு இன்னொரு தடவை நம்ம ட்வல்த்து ஸ்டேன்டட் வேற பப்லிக் எக்ஸாம் எழுதும் அது இன்னும் கஷ்டமா இருக்கு போல அப்டின்னு சொல்லிட்டு புது ஸ்கூல் வேற அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா ஆ நான் நானு டிப்ளமோவே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்டின்ற மாதிரி எங்க அப்பா கிட்ட சொன்னே செரி ஓ கே அதுவு வந்துட்டு அவுங்க சொல்லல செரி ஓகே இது ஒரு ஏன்னா எங்க அப்பாவு டிப்ளமோ முடிச்சுதா இன்ஜினியரிங் பண்ணாங்க சொரி செரி ஓகே இதுவு ஒரு நல்ல ஆப்ஷன்தானு சொல்லிட்டு என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க நா ஜாயின் பண்ணு போது வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு குரூப் வந்து ஈ சி இ னு சொல்லிட்டு அப்போ நா ஜாயின் பண்ண குரூப் ஆனா வந்துட்டு எனக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது பட் ஜாயின் பண்ணதுக்குப்புறோ தா அதுல நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது ஆனா வந்துட்டு அந்த த்ரீ இயர்ஸ்மே வந்துட்டு ரொம்ப நல்லா நா படிச்சே ஸ்கூல்ல நா வாங்ன மார்க் விட வந்துட்டு அங்கே நா டிப்ளமோ படிக்கு போதுட்டு ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்தே ஃபபைனல் இயர் வரும்போது நா நெறையா கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு அதுலயு ஒரு கம்பெனில செலக்ட் டுஆனே அந்த மாரி ஒரு ஆ நிலைமை இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹேப்பியாவு இருந்துச்சு அதுக்கப்புறமா தா யோசிச்சு நம்ம இதோட ஷ்டாப் பண்ணக் கூடாது இது அடுத்தது நம்ம இன்ஜினியரிங் தெம் நம்மளோட கோலு அதனால வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலா இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்னா செகண்ட் இயர் லேட்டர் என்ட்ரியாயிட்டு ஜாயின் பண்ணலா ஸோ நம்ம வந்துட்டு இன்ஜினேரிங் ஜாயின் பண்ணலா சொல்லிட்டு நா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதுக்கப்றமா காலேஜ் ஜாயின் பண்ணலானு சொல்லிட்டு எனக்கு ஒரு காலேஜ் கெடச்சது ஆனா கவுன்சிலிங்ல ஒரு காலேஜ் கெடச்சது ஆனா வந்துட்டு நானு டிப்ளமோ படிக்கும் போது எனக்கு கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அவுங்க வந்துட்டு ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாங்க இந்த கதய உங்ககிட்ட முன்னாடியே ஏதாவது சொல்லிட்டேன்னா இல்லல்ல
இல்ல இல்ல
செரி ஓகே அதுக்கப்பறமா வந்துட்டு நானு அவ்ங்க ரெண்டு பேரும் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆச‌பட்டு எனக்கு அந்த காலேஜ் வேணா நா இவ்ங்க ஜாயின் பண்ற காலேஜ் தா வேணுனு சொல்லிட்டு எங்க அப் பா மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிட்டு காசு கொடுத்து அது அது அவ்ங்க கூட நானு போய் ஜாயின் பண்ணிட்டே ஆனா நா ஜாயின் பண்ணும்போது அவுங்க வந்துட்டு அவுங்க ரெண்டு பேரு இஷ்டப்பட்டுதா வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து எடுத்தாங்க பட் நான் வந்துட்டு எனக்கு அப்போ வந்து நான் வந்து ஈ சி இ இதுல டிப்ளமால படிச்சதுனால காலேஜ் படிக்கும் போதும் ஈ சி இ தா எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டோ ஆனா வந்துட்டு ஈ சி இ சீட்டு வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்றோம் வேற வழி இல்லாம வந்துட்டு நா கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்து அவுங்க கூடயே ஜாயின் பண்ணி அப்றோ படிச்சு ஓரளவுக்கு அப்பயும் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு அதுல செலக்ட்டாயி எப்டியோ போயிட்டே ஆனா வந்துட்டு எனக்கு கம்ப்யூட்டர் கோடிங்ன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு பயமாருக்கும் நான் ஃபுல்லா மக்கப் பண்ணிதா எழுதுற மாதிரி ஒரு சிட்டுவேஷன் இருந்துச்சு இப்ப கூட நெனச்சா எனக்கு கோடிங் எலாம் வந்துட்டு டக்குன்னலாம் அந்த மாதிரி எப்டியோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நானும் முடிச்சுட்டேன் அப்டின்ற மாதிரி நாி முடிச்சுட்டு வெளியே வந்தே அப்டிதா சொல்ணு நர அதுக்கு அப்புறமும் வந்து ஐ டீல வந்துட்டு எனக்கு ஜாப் இல்லாம நான் ஐ டீல போயிட்டு அந்த மாதிரிதான் நா வந்து கண்டினியூ பண்ற மாறி இருந்துச்சு சோ நா நெனக்காத விஷயங்கள் தா வந்துட்டு நெறைய விஷயங்கள் அப்டி அப்டியே மாத்தி மாத்தி அ அந்த சிட்டுவேஷன் கேத்த மாதிரி அப்டின்னு நடந்துச்சு அப்டின்னு சொல்லா நெறைய விஷ்யோ எங்கன் அப்பா சொன்ன விஷ்யங்களும் நா கேக்காம ஏ இஷ்டத்துக்கு அப்டியே இது பண்ணதெல்லாம் வந்துட்டு இப் இப்ப ரெக்ரெட் பண்ற அவுங்க சொன்னத மாதிரி ஏதாவது நம்ம கரெக்டா பண்ணிருந்தனா இன்னு கூட வந்துட்டு வேற ஒரு லெவல்லல இருந்துக்கலா நம்ம அப்டின்னு சொல்லிட்டு நெறைய ஃபீல் பண்ணிருக்கே ஆ இதுதான் என்னோட கதை உங்களோட இத சொல்லுங்க
ஆ நா வந்து எப்டி படிச்சேன் அப்டின்னா அதாவது எல் கே ஜி அதுல இருந்தே ஒம் பதாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளில படிச்சே அதுக்கப்றோ வந்து அ எங்க அப்பாவுக்கு ஒடம்பு டக்குன்னு வந்து ஒடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதுக்கப்றோ நாங்க வெளியூர்ல போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அங்க என்ன ஆச்சு அப்டின்னா அந்த ஒன்பதாம் வகுப்பு நா அந்த தேர்வு அந்த ஆண்டு தேர்வு நடக்குல அந்த ஆண்டு தேர்வு நடக்கும் போதே எங்க அப்பாக்கு அந்த மாரி ஆனவொன்னே அ எல்லாரு வந்து அங்க போயிட்டாங்க என்னோட அக்கா மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துகுட்டாங்க அப்றோ ஒரு உறவினர்களும் வந்து அப்பப்போ வந்து வந்து மாத்தி மாத்தி இருந்து பாத்துக்கிட்டாங்க அந்த ஒரு வாரோ எனக்கு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்றோ அங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கயே வந்து எங்களுக்கு ஒரு மூணு மாசோ அங்கயேருந்தோம் எல்லாம் பண்ணி முடிச்சு ட்ரீட்மெண்ட் எல்லா போயிட்டு தான் இருந்தது அப்பயு அவருக்கு அ முழுமையா சரியாகல அதுக்கப்றோ வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா அ இது வந்து சரியாகாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாறி போனோ அங்கயுமே வந்து எல்லாமே வந்து பிசியோதெரபி குடுக்குறது எல்லாமே பண்ணிட்தா இருந்தாங்க அதுக்கப்றோ வந்து எங்களால ரொம்ப அது பணம் கட்ட முடியல அப்டினனு போது ஆ எங்க பெரியப்பா என்ன பண்ணாரு அப்டின்னா அவரு தா எல்லாத்தையு பாத்துக்கிட்டாரு கொஞ்சோ கூட இருந்த அவர் வந்து வீட்ல அவர் வீட்ல அவர் வீடே வந்து கொஞ்ச சின்ன வீடுதா இருந்தாலு பரவால அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அ அஞ்சு ஆறு பேர் தானே பாத்துக்கலா அப்டிங்கற மாதிரி சொன்னாரு சரி நம்பளு வந்து அங்க போனோமா அப்டிங்கிற மாறி எங்க அம்மாக்குல்லா இருந்தது ஏன்னா எங்க பெரிம்மா வந்து கொஞ்சோ கோவக்காரங்க எத எத எடுத்தாலு வந்து கோவப்பட்டு பேசுவாங்க எல்லாமே வந்து கொஞ்ச அது எங்களுக்கு பயந்து ட்டே இருந்தது நா வந்து என்ன பண்ணே அப்டின்னா எனக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கு போதே பத்தாம் வகுப்பு பாடம் எல்லா ஆரம்பிச்சுட்டாங்கண்ணு போது நா அதை வந்து நா செரி நம்ம அங்க எடுத்துட்டு போயாச்சும் படிச்சிருப்போ அப்டின்ட்டு நா அ இருந்தாலு அவங்க கல்லூரி செய்யற போனு அவங்களுக்கு எந்த அ வழியு இல்லாம அங்கேதா இருந்தோ நாங்க எல்லாமே வந்து அப்டி இப்டியே நாள் போயிட்டே இருந்தது திடீர்ன்னு வந்து எங்க உறவினர்கள் மத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாரி இவ வந்து பத்தாம்
அவ வாழ்க்கையை போயிட்டு ஏ இப்ப வீணாக்குறீங்க தயவு செஞ்சு சேரவிடுங்க அப்பிடின்னு போது இப்ப நா படிச்ச ஸ்கூல்ல இருந்து டீ சி வாங்கனு வேற ஸ்கூல்ல சேக்கணு ஆ எல் லா விஷயமு இருக்கு நெறைய விஷயோ இருக் கு அதுல அவுங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா என்னியு எங்க அக்கா கூட்டிட்டு போனாங்க அ கூட்டிட்டு போயிட்டு அ மொதல்ல வந்து நா படிச்ச ஸ்கூல்ல இருந்து எங்க அப்பா வந்து ரொம்ப பாங்க ஸ்கூல இந்த மாரி கூப்பிட்டு போறீங்க நாங்க ஃப்ரீயா கூட படிச்சு வச்சுக்கிறோ ஒன்னு பிரச்சனை இல்ல அப்டின்னாங்க இல்ல பிரச்சனை எல்லா இருந்தாலு அவ வந்துட்டு போறதுக்கு வந்து ஆ வசதியா இருக்காது இந்த மாரி ரொம்ப தூரம் இருக் க அவ வீடு அதனால செட்டாவாது அதனால வெளியூர்ல படிக்க போறா அப்டின்னு சொன்னவுடனே செரி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஒரே நாள்ள அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாமே முடிச்சு குடுத்துட்டாங்க அதுக்கப் ப்புற எங்க அக்காவோட ஸ்கூலுக்கு போயி ட்டு அங்க இருந்துட்டு டி சி எல்லா அவங்களு ஒரே ஏனா வேற வேற ஸ்கூல் அப்ப படிச்சட்டு இருந்தோ அ டக்கு டக்குன்னு வேலை முடிச்சு நைட்டோட நைட்டா வேற ஒரு ஊருக்கு எங்க அத்த ஊருக்கு போயிட்டு அங்க போயிட்டு என்ன வந்து டென்து சேக்கறதுக்கு போனாங்க மறுநாள் காலையில வந்து சேக்க போனாக்கா அவ்ளோ கேள்வி கேக்குறாங்க என்ன நிக்க வச்சு ஏ நீங்க வந்து மாறனீங்க இந்த மாரி ஏ என்ன ஆச்சு எப்டி ஆச்சு எல்லாம் நா நா தெளிவா இருக்கனானு என்ன ஃபர்ஸ்ட்டு டெஸ் பண்ணாங்க எல்லா முடிச்சுட்டு அதுக்கப்றொ ஏ நாங்க வந்து முக்காவாசி பாடம் முடுச்ட்டோ உன்னால பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்டில்லா கேட்டாங்க என்னடா இப்டிலா கேக்குறாங்க செரி நம்ம நம்ப படிக்கிற ஆள் தானே சரி நம்ப படிச்ருவோ எப்டியா ருந்தாலு அப்டினு நெனச்சிட்டு நானு சரினு சொல்ட்டே அதுக்கப்புற வந்து எங்க அக்காக்கு கல்லூரி பாத்தாங்க கல்லூரி சீட்டு கெடச்சும் எங்க அத்த பொண்ணு என்ன சொல்லிருந்துச்சு அப்டினா இல்ல இல்ல அவளுக்கு சீட்டு கெடக்கல அப்டிங்கற மாரி அவங்களுக்கு என்னன்னா ஏதாவ ஒரு ஆள்னா பரவால்ல பாத் துகல ரெண்டு பேரயு எப்டி பாத்துக்க முடியு அப்டிங்கறனால எங்க அக்காக்கு அங்க விருப் போல அதனால வந்து எங்கக்கா வந்து வந்து எங்கம்மா மூலியமா ஏற்பாடா ஆயிடுச்ச அவங்களுக்கு நா மட்டு இங்க மாட்டிக்கிட்டே லி அழுவ டெய்லி வாங்க சொல்ட்டன உனக் கைக்கடுத்துரு அதுலதா போவோம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்ருந்தாங்க
ம்
ரொம்ப கஷ்டப்பட்டு நா டென்த் து முடிச்சு அதுக்கப்பற வந்து இதெல்லா முட்ச்சுட்டு இது படிக்கணு அப்டினு நெனச்சு காமர்ஸ் குரூப் ப கேட்ருந்த அப்பற பாத்தா அந்த காமர்ஸ் குருப் முடிச்சுட்டு இல்ல சீட் இல்ல அப்டி சொல்ட்டாங்க அதுக்கப்றொ எனக்வந்து எங்க க்கா சொன்னாங்னா அ பயாலஜியு சி எஸ் இப்டி ஒன்னு ஆப்ஷனுருக்கு நீங்க வேணா அது வேணா எடுத்துக்றீங்ளா அப்டினு கேட்டதுக்கு எங்கக்கா என்ன சொன்னாங்கன்னா நந்தா பயாலஜி எடுத்து படிச்சு முடிச்சுட்டேன்ல நீ ஏ அதையே எடுக்கற வாண்டா நீ வந்து சி எஸ் எடுத்து படி இப்ப கரண்ட் ட்ரெண்ல தா போயிட்ருக்கு அப்டினனொனே செரி ஓகே ஆனா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுத்தமா புடிக்காது ஆனா அது எப்டி எடுத்து படிச்சேனு எனக்கே தெரியில அப்றம் இவங்க எங்கக்காஸ் சொன்னொனெ நல்லதுக்கு தா இருக்கு அப்டினு நானு எடுத்துட்டே அதுக்கப்பறோ கோடிங்ஸ்லா வரவு எனக் ரொம்ப அதுல ஆரமிப்பா அதுக்கப்றொ நல்ல மதிப்பெண் எடுத்த அதுக்கப்பறோ யூ ஜி படிக்கும் போது அது சார்ந்தே நா படிச்சே அப்றோ பி ஜியு வந்து படிச்சே இதுக்கப்பறோ வந்து என்னாச்சு அப்டினா எல்லாமே வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு காலகட் மு ஒவ்வொரு உறவினர்கள் வீட்ல இருந்து படிக்கிற மாரி இருந்துச்சு ஆனா எல்லாருமே வந்து மொகசுழிச்சி இதுக்குதா செஞ்சாங்க அப்டினு சொல்ல யாருமே அவுங்க பொண்ணு நெனைச்சுட்டு எனக்கு செய்வில அந்த ஒரு கஷ்டொ எனக்கு இருந்துது இருந்தாலு கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு நெனக்கும் போது ஹாஸ்டல் எனக்கு நா வீட்டுல இருந்து ஆ வேலை பாக்குற மாரி பாத்துக்கறே எங்ககக்கா பாத்துக்கலா அப்டி இப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்பறோ என்ன தா நா வந்து செரி வீட்லருந்தே நம்ம பாத்துக்லா அப்டினு சொல்லிட்டு நா அந்த மாரி ஆ எறங்கு நா அதுக்கப்றொ தா இவ்ளோ கஷ்டங்களுக்கு அப்றொந்தா யோசிச்சு பாக்றே இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்துக்காக தா நம்ம வந்து அனுபவிக்கிறோ பரவால்ல நம்ம பட்ச காலொ வந்து கஷ்டமார்ந்தாலு நம்ம ஆ இதுக்கப்றொமாச்சு நம்ள வந்து நல்லது நடக்கு அப்டின்ற ஒரு மோட்டிவ்லதா நா போய்ட்ருக்கே
எப்டிருக்காங்க உங்கப்பா இப்போ
ஆ இப்ப வந்து கொஞ்ச பரவால்ல இருந்தாலு அவர் இன்னு முழுமையா சரியாகல
ஓகே ஓகே ம் கேட்கவே கஷ்டமா இருக்கு நெறைய கோத் ரூவ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு நீங்க
ஆமா
ஆ ஓகே அதுக்கப்பறோ நீங்க ஜாப் அந்த மாதிரி நீங்க காலேஜ் முடிச்சுட்டு போகலையா
இல்ல இல்ல நா காலே அனால நா பி ஜி போயிட்டு அதுக்கப்றொ எனக் வேலக்கி போறது தா எனக் ஹாஸ்டல் செட் ஆகல நா தங்கிருந்த ஹாஸ்டல் செட்டாவ்ல எனக்கு ஃபுட்டு எதுவுமே ஒத்துக்ல அதனால தா செரி நம்ம வீட் ட்ல வந்தே பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு சூழ்நெல வந்தது அதுக்கு ஏத்த மாதிரியு இந்த ஏஐ ரிலேட்டடா நறைய ஜாப்லா வர ஆரம்பச்சுது அதுக்கப்றொ வந்து எங்க அக்காவும் சொல்லி குடுத்தாங்க இது மாதிரி பண்ணு அவஇந் மாரி பண்ணு அப்டினு சொல்லிட்டு அதெலாமே நா பண்ணிட்ருந்தே
ஹலோ ஆ இன்னொரு கால்ல கனெக்ட் ஆகலா ரொம்ப நன்றி உங்க கூட பேசினது
ம் ரொம்ப நன்றி